வணக்க
இன்னா பண்றீங்க
என்ன பாத்து கெலம்பிட்ருக்கே நீங்க
புரில தோழா
அன்னைக் படத்து கெடக்குறேன் சொன்ன
வாய்ஸ் கொஞ்ச கிளியரா பேசுங்க தோழா
ஓகே ஓகே இப்போ ஓகேங்களா கேக்குதுங்களா
அ இப்போ ஓகே தோழா இன்னா சாப்ட்டீங்க
மார்னிங் பாஸ்தா சாப்ட்டே சோ இனி மதியோ வந்து இனிதா சாப்பாடு
மதி மதிய இனி தானா ஏங்க தோழா அதெல்லா சாப்ட்டா நா த்து ஆகுறது தோழா பாஸ்தால்லா மார்னிங் சாப் டா ஏதோ நை
மார்னிங் மார்னிங் மீன்ஸ் பன்னெண்டு மணி தா மார்னிங் சாப்ட்டே
தோழா அது மார்னிங் இல்ல தோழா அதா தோழா எங்களுக்கு ஆப்டனுன்
அ அப்டிங்ளா நா பன்னெண்டு மணிக் தா மார்னிங் சாப்ட்டே
அதாவ்து நீங்க நீங்க வந்து லேட்டா எழுந்துப்பீங்க லீவுனு அதனால உங்கள வந்து அது மார்னிங்கா இருக்கும்
ஆமா மதி கால்த்த பதினொரு மணிக்கு எந்திச்சிட்டு அப்டியே உக்காந்துகிட்டு பய்னொன்ரைக்கி வந்து சா பிரஷ் பண்ணிக்கிட்டு தென் வந்து கிச்சன்ல வந்து ஹாஃப்னர் அந்த பாஸ்தா வந்து சமைக்கிறது ஹாஃப்பனர் ஆக்கிட்டு சோ டுவெல்க்கு ரெடி ஆச்சி டுவெல் டுவெல் டு டுவெல் தேட்டி சாப்ட்ருக்கே அவ்ளோ தா
நா வந்து கால்ல ஆறு மணிக்கு எழ்ந்த தோழா
ஓகே
எழ்ந்து போயிட்டு காலை கடனும் எல்லா பண்ணிட்டு அ அ பேய் ப்ரெஷ்ஷஸ்லா பண்ணிட் டு வந்து திருவி தூங்கிட்டு பத்னோரு மணிக்கு எழ்ந்த தோழா நானு
செரிங்க நா ரா வந்து அந்த அந்தளவுலா இல்ல ஆ நைட் வந்து கொஞ் நைட் ஈவினங் நைட் லேட்டாதா தூங்ன நைட்டு ஃபைவ் தேட்டிக்கு தா தூங்கின
நைட்டு ஃபைவ் தேர்டிகுதா தூங்னீங்ளா
ஆமாங்க தோழா நைட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு தூங்னே மார்னிங் லெவனுக்கு எந்திச்ச லெவனுக்கு எந்திச்சி டெய்லி சொன்னல அந்த ரொட்டின் தா திரும்ப இப்ப வந் து என்னன் தெர்ல மார்னிங்லந்து கொஞ்ச நரம்புவலி இருக்குது சோ அது என்னன் தெர்ல
ஓகே ஓகே அச்சோ பாவ தோழா நீ
அம்மாங்க தோழா ரொம்ப பாவந்தா கையிலா வலிக்குது கஷ்டமார்க்கு
என்ன பாவமா இருந்தானு நம் வேலைய நாம தான செய்ணு
அது உண்மதா என்னன் தெர்ல மார்னிங்ல இருந்து அந்த கைல வந்து நரம்பு வந்து வல்ச்சுக்கிட்டே இர்க்குது
நெர நெரம்பு வலிக்குதுனா எதுன்னா அமௌண்ட் வரு அமௌண்ட் எதனா வரு தோழா
நரம்பு வலி வந்துனா ஆஸ்பத்திரிக்கு தா தோழா போ முடியு ஆஸ்பத்திரி தா அமௌண்டு வாங்குவாங்க
ஆஸ்பிட்லு போனா பல்க்கா அமௌண்ட் வாங்குவா தோழா
அதா எனக்கு அமௌண்ட் வராது ஆஸ்பத்திரிக்கு தா அமௌண்டு போகு
வேணா சொல்லுங்க நானா நானே டாக்ட்ரா வந்துற்றே சும்ம எதோ ஒர் ரெண்டு மாத்ர இந்த டோலோ சிக்ஸ் பிப்டி பேரசிட்டாமால் குத்துர்றே அமௌண்டு வாங்கந்துற்றே அமௌ
சொல்ல போனா டோலோ ஃபீவர் வந்தா கூட டேப்லெட் சாப்ட மாட்டே
ம் இல்ல இல்ல பாதி பாதி ஷேர் எத்துகில தோழா உனுக் பாதி ஷேர் எனக் பாதி ஷேர்
அப்டி சொல்றீங்ளா பட் எனக்கு வந்து நா வந்து நார்மலாவே டேப்லெட் சாப்ட மாட் ட இது வந்து நார்ம்லாவே எனக்கு வலிக்கு இன்னைக்கி பெயின் கொஞ்ச ஓவரா அதிக
அதுலா நீ வராத நீ அங்யே இரு நா இங்யேகிறன்றீங்ளா தோழா
ஆமாங்க நா எப்பவுமே வந்து லைக் லெஃப்ட் ஹேண்ட்ல தா வரு லெஃப்ட் ஹாண்ட்ல வந்தா நெரம்பு வந்து கொஞ்சோ வெளியத் தெரியு வலிச்சுதேம் அப்டி வந்து நரம்பு வந்து லைக் பாய்ஸ்க்கு வந்து வென்ஸ் வெளியே வருல்ல லைக்கா அப்டி வெளித்
சொல்லதெல்லா
ரைக் பிரெஷர் ஆகும் போது ஒங்ளுக் நரம்பு வெளியித் தெரியுல
எனுகு எலே எங் கைல எல்லாமே நரம் அப்டியே வெளியேதான் தெரித் தலா ஸ்லிம்மாகிறல்ல லைஃப் ரொம்ப ஸ்லிம்மா இல்ல மீடியம் ஸ்லிம்மா இகறல்ல அதனால் தெரிது தோழா மே
சோ வந்து
ஆ
நா நீ பாத்தியா கத்தாத மா மா ஆ லைக் வந்து எப்டி சொல்றதுக்கே அ எனக்கு வந்து பில் லைக் தெரியாது வலி வந்தா மட்டு வெளிய வந்துத் தெரியு அப்டி வேண்ணா
ஓகே ஓகே தோழா அதெல்லா ஒன்னும் பிரச்ச இல்ல தோழா நீங்க வந்து ஆ காமா இருங்க அதெல்லா சும்மா அப்டிதா வரு எகெல் ஜில்லு தள்ளி குளிச்சுப்பீங்க நீங்க குளிக்கவே மாட்டிங்க அது அப்பார்பட்ட விஷ்யோ எதாச்சி ஜில்லுனு எதாச்
அப்பலா இல்லங்க டூ டேஸ்கு ஒருக்கா குளிச்சுட்டு லைக் ஒன் டே விட்டு ஒன் டே விட்டு குளிச்
எங்கத் தோழாட் நீ நீங்க யாருத்தோழா எ நட்பு உங்கள பத்தி எங்களுக் தெரியாதா
ஆ இ சீரியஸா சொல்லிட்ருக்கே நானு ஒன் டே விட்டு ஒன் டே விட்டு குளிச்சுட்ருக்கறே
ஒன் டே விட்டு ஒன் டே இது நா நம்புனுமா தோழா
இன்னைக்கி ஈவினிங் குளிச்சு வெச்சுக்கோங்களே நாளைக் குளிக்க மாட்டே நாளைக் கழ்ச்சி
கூலுக்கு காலேஜூ போறீங்க குளிக்காம போவீங்க இன்னிக் குளிக்காதிங்க நாளைக் குளிச்ட்டு போயிருங்க
இல்ல இல்ல நானே மார்னிங் குளிச்சா செட்டாகாது மார்னிங் குளிச்சா எனக்கு ஆலெடி முடி ஈவினிங் குளிச்சாலேக் காயாது
நீக நா வந்து உங்கள சொல்றேம் பாத்தீங்ளா நானே நேத்து குளிகலத் தோழா முந்தானேத்து ஒருப் பொண்ண எங்க வீட் ட்டான வந்து எ ஃபிரெண்ட ஒருத்தரப் பாக்க போனே பெங்களூலந்து வந்தாங்க அவுங்களப் பாக்க போம்போது நல்லா டிப் டாப்பாப் குளிச்ட்டு எல்லா வாசனையா போ அப்டி ஜவ்வாது இருக்குல்ல ஜவாதெல்லாம் போட்னு போனே நேத்து இல்ல இன்னி கி ஈவினிங் திருபி சென்னை பெங்களூர் போவோ அவளப் பாக்க போம்போது திருப்பி டிப்டாப்பா போணு
உ ஓ
அவுள்தான் ஓகே
நா வந்து அப்பிலா இல்ல நா வந்து எனா வந்து எனக்கு வந்து அடிக்கடி வரு வந்தாக் கூட அப்டி ரொம்ப வலி நெனைக்கி ரொம்ப இருக்கு
ஆ ஓகே தோழா இன்னாத் தோழா காலேஜூலா எப்டி போச்சி
ம்ன போச்சு ஜாலியாவும் போச்சுன் சொல்லலாம் போரிங்காவும் போச்சுன் சொல்லலா
தோழா எனக் கால்லந்து டென்ஷனாகுத் தோழா எனாத் தோழாப் பண்றது அ ஆ தோழா நா வளக்குற இல்ல நா வளகுற லவ் பர்டு கூட ஜோடி ஜோடியா இகுது எனுகு ஒரு ஜோடி இல்லையேத் தோழா நாத் தோழா பண்றது
அதுக் கூட பரவாலங்க செருப்புக் கூட ஒரு ஜோடி இருகுது உங்ளுக்
ஆ அ நம்பளுக்கு இல்லயே தோழா டிப்ரஷுனா இர்க்கே தோழா
டிப்ரெஷன் ஓகே ஓகே இன்ன மார்
வேற எதுக்கு டிப்ரஷன் ஆகுது நான் டிப்ரஷன் தெர்ல
ம் எனக்கு மார்னிங் ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கி நேத்து நை ட்டு சம ஃபன்னாதா இருந்துச்சு
ஆமா இருக்கு இருக்கு
நான் சொல்ற எதுக்கு நா சொல்ற அந்த இது இர்ந்ததுனால ஜாலின் உங்ககிட்ட சொல்ற அப்புறோ
ஆ ஓகே ஓகேதா
தென் இது வந்து போரிங்கா இல்ல ஜாலியாதான் மார்னிங்ல இருந்து போய்ட்ருக்கு மார்னிங்ல இருந்து ஒரு ஆளு மார்னிங் வந்து ஒரு ஆளு கூட கொஞ்சோ ஃபன் பண்ணிகிட்டிருந்த நேத்து நைட் அவங்க கூடதா ஃபன் பண்ணிட்ருந்த மார்னிங்கு சேம் ஃபன்தா
ஓகே ஓகே தோழா
அப்புறோ சொல்லுங்க
நீங்க ஹாப்பியா தோழா அதுபோது தோழா யா ஹாப் பியா இருந்தா அதுபோது நம்மள கஷ்டப்படுத்துதா நெறைய நெறைய ஜீவன் இருப்பாங்க ஹாப்பி படுற ஒரு ஜீவன்தா இருப்பாங்க சரிங்ளா அந்த ஹாப்பி பண்ற ஜீவன புடிச்சு வச்சுக்கிங்க ஃப்ரெண்டா
ஓகே ஓகே கண்டிப்பா
ஓகே தோழா இது புரிறவ்ங்க புரிஞ்சா சரி தோழா
ம் ஐயோ ஐயோ இங்க வந்து நல்லா மழ நேத்து ஃபுல்லா
மழையா போத்தோழா எங்க வீட்லா அப்டி பொழக்குது வெயில் பொழக்குது எங்க பேர்ட்ஸெல்லா வேற ஆ ஆன்னு வாய தெற தெறந்துன் ஒக்காந்துக்குது
ஓ இங்க ஃபுல்லா நல்ல மழையா சோ இன்னைக்கு மார்னிங்கே வந்து சம குளிரு எந்திக்கும்போதே சம குளுரு இப்ப காத்து வேற பேய் காத்துமாரி சம்மையா வீசுது
பேய் நீங்கிருக்மோது எப்டி தோழா அங்க க பேய் காத்து வரு
ஐயோ நா ஓகே ஓகேங்க பேய் காத்து சோ வந்து என்ன விட பெரிய பேய்க்காத்த அது இருக்குது
உங்குளது பெரிய பேய் காத்து வேற எங்க்யாச்சு இருக்கு உங்க ஊர்ல இருக்காது விடுங்க
ஓகே ஓகே அப்டி சொல்றீங்க
புரிஞ்சிச்சா தோழா
புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு
ஆ அது உனக்கு எனக்கு மட்டுதா தோழா புரியு
ஆமா ஆமா அப்புறோ சொல்லுங்க நீங் மார்னிங் இர்ந்த நிகழ்ஸ ஃபுல்ஸ் என்க்கு ஐயோ
காலைலர்ந்து வே கால்லே எழுந்த இந்த மாரி பா வீட் வேற இன்னிக் வேற டெத்து ஒன்னு அதுக் வந்து ஆத்துக்குலா போவாங்க தெரிமா போய்ட்டு அது சடங்கெலா பண்ணுவாங்க அதெல்லா பண்றதுக் போய்ட்டிருக்குறாங்க சாப்பாட்லா சாப்ட்வற என்ன கூப்ட்டாங்க நான்லா வர்ல வெயிலு ஓவரா இர்க்குது ஏற்கனவே நா பிளாகக்கா இர்க்குற அடிக்ற வெயில நா வந்து தீஞ்சுர் டேனாய்ர்போற அதுனால நா வீட்லே இர்க்கிறன வீட்ல இகிர்தானு ஒன் னு அவன்ல இருக்ற மாரிக்குது அது அங்யே போயிர்க்லா போல
நேத்து வந்து என்னோட அத்த மாமா வந்துர்ந்தாங்க
ஆஹா இது என்ன யாரு அத்த மாமானா புரில வாட்டுயு மீன் அப்பலா
அம்மாவோட அ அம்மாவோடக் அ அய்க்கத்த மாமா அவுங்க வந்துருந்தாங்க அவுங்க வந்து ஆமா எங்க மாமா மாமி நாங்களு மாமா மாமிந்தா சொல்லுவோ
அத்தனா வந்து இப்போ வந்து நம்மோ மேரேஜ் ஆகிப்பறனா அவுங்கல அத்தன் சொல்லுவாங்க
ஓ இங்க வந்து எல்லாரையு மாமா மாமின் சொல்லுவாங்க அவுங்களையு மாமா மாமிந்தா இவு
சொன்ன நீங்கதா டிப்ரெண்டா வந்து அத்தன் சொன்னீங்ளா அதா நானே கன்பியூசன்னாய்ட்ட ஒனக்கு அத்தயா தோனா நெனைச்சினுந்த
மோஸ்ட்லி வந்து ஹிந்துஸ் வந்து அத்தந்தான சொல்வாங்க அதா அப்டி சொன்ன சோ அவுங்க வந்துந்தாங்ளா சோ வந்து எனக்கு லைக் அ நெக்கு மட்டு பிளாக்கா இருக்கும் சோ அவுங்க சொன்னாங்க நெக் என் நா வந்து ஃபாரின்லருந்து சோப் கொண்டு வந்தருக்கே சோ அது போடுங்க போடுன் சொன்னாங்க நா குடுத்து விடுறேன் சொன்னாங்க
தோழா எ எனக்கு எனக்கு ப எனக்கு இது பண்ற தோழா அந்த சோப்பு நீங்க போட்லனா கொரியர் எனக்கு போட்டு உட்டுருங்கு சொ எனக்கு போட்டு விட்டுர்ங்க தோழா
ஓகே ஓகே லைக் அது வந்து கொஞ்சோ சவுக் பின் பிலிப்பைன்ஸ்ல உள்ளதுன் சொன்னாங்க அத்த மாமா
பே பண்ணி குளிக்கவே மாட்ட நீ போட மாட்ட சோப்பு போட மாட்ட எனக்கு அமிச்சுட்டுரு தோழா நா போட்டுக்கறே ஆமா
பக்கத்துல இருந்துட்டு நா போட்லாமா நா வந்து என்னோட டேண் போமா அவ பிளாக்கா இருக்கா சோ அதுக்கு கேக்குறா என்னோட கருப்புபோமானு எல்லாரு சிரிக்கிறாங்க லைக் அவ கேட்டதுக்கு லைக் எனக்கு வந்து இன்னெ நெக்கு மட்டும் வந்து பிளக்காருக்கும் அது வந்து ஏன் தெர்ல
நெக்கா
ஆ நெக்
அதுக்கு வந்து நீங்க என்னாப் பண்ணுங்க சரி நா எங்க அக்காவ கேட்டு சொல்ற எனக்கு தெர்ல நா எங்க அக்காவ கேக்ற
ஓகே
அ எங்க அக்காவுக்குதா எனக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்ல்லா ஒங்ளுக்கு சொல்லிட்ட இதுக்கு என்னா டிப்ஸ் எனக் தெர்ல தோழா
சோ நெக்குக்கு மட்டு அவுங்க வந்து இந்த சோப் ஒரு லைக் அவுங்க பொண்ணுக்கூ சேம் நெக் மட்டுந்தா பிளாக்கா இருக்கூம் சோ வந்து சோப்பு கொண்டு வந்தாங்களா லைக் ஃபஸ்ட்டு சும்மா போட்டுக்கிட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு அத வாஷ் பண்ண கூடாதா லைக் ஈர துணிய லைட்டா வச்சு எடுத்துக்கிட்டு திரும்ப வாஷ் பண்ணிக்கிட்டா போதுமா அது குளிக்கும் போது இல்லயா சும்மா போட்டாலே போதுமா
பரவால்ல பரவால நீங்க சும்மா குடுத்தா போதுனுங்க நா போட்டுகெவேங்க ய மூஞ்சி ஃபுல்லாவே டேனாதாருக்குது நா மூஞ்சி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு டென் மினிட்ஸ் கழிச்சி வாஷ் பண்ணிட்டு இது ஈர துணில வாஷ் பண்ட்டு அத அப்பறனா வாஷ் பண்ணிக்கிறே
அப்டி சொல்றீங்க
ஆமா தோழா
ஆமாமா அது உண்மதாங்க ஓகேங்க நம்மளுக் குடுக்கப்பட் இதுவரை முடிவடைந்தது மீண்டும் ஒரு இணைப்பில் இனைவோம்
ஓகே ஓகே தோழா